உனக் கேக்குதா ஆ என்ன பண்றீங்க இவ்ளோ நாளு
சும்மாதா இல்ல இல்ல
ஏ
மத்யான சாப்டே இப்ப சாப்பிட்ல
ஏ இன்னு சாப்பிடல
குக் பண்ணிட்ருக்காங்க டின்னர்
ஓ நீ உம் நா இன்னு சாப் சாப்படல பசிகிது நீங்க இன்னு சாப்பாட் சாப்பிடல
பாப்பாவு சாப்புல்ல நைன் ஓ கிளாக் தா
ஒருவேள எல்லாரு பச் பசியோட போடுவீங்களா சாப்பாடு
உம்
ஆ இல்லியே பசி கீதுப்பா சாப்புடுணு இப்பதா சும்மா பத்துன்னு இந்தே சேரி உங்கிட்ட பேச இதுல கொஞ் டைம் போதே தெரில அத ஜாலியா பேசி செரி அதனால எனைக்கு வேற இன்னு இதுவே ஆகல டாஸ்க்க அசைன் ஆகல என்னென்ன தெ
எத்தன ஃபினிஷ் பண்ணிருக்கீங்க
டவெண்ட்டி பண்ணிருக்கே அதுல கொஞ்ச கொஞ்ச ஜீரோ அதெல்லா வந்து இது என்னன்னு தெரில அப்பளோ தனியா பேசிக்கலா
ஆ ஓகே ஓகே ம்
இன்னு நா நேத்துக்கு முந்தான நேத்து தா இதே பண்ணு
ஆ
நீ எப்ப
நானு ந மண்டே மண்டேலேந்து தா நா ஜாயின் பண்ணே
ம் ம் செரி ஓகே ஓகே இத பத்தி இங்க பேச வேணா நமக்கு
ஆ ஆ சரி சரி அப்புற எப்டி போச்சு டே
இப்டே வந்து எப்டியோ போச்சு இப்டியே போயச்சு இப்டியே தா போயீக்குது டெய்லி
ஏ அவ்ளோ வெறுப்பா சொல்றீங்க
எப்ப கால நின்னனோ எப்ப லவ் போச்சோ எல்லாமே போச்ச மிர்ந்தது
அப்புல்லா சொன்னா முடியுமா இன்னு எவ்ளவோ இருக்கு
அவ்வளவா இருக்குன்றது வேற ஓ கொஞ் ரொம்ப நாள் நம்ம கூட இருந்தவங்க இல்லாதது எப்டி இருக்கு
அது கரெக்டு தா நீங்க இன்னு டச்ல இல்லயா
ப்ரண்ஷூக்குள்ள இப்ப யாரு கூட இப்ப யாரு கூட பேசறதில்ல
ஏ அப்டி பண்றீங்க காலேஜ் முடிச்டா எல்லாமே முஞ்சிருச்ச ப்ரண்ட்ஸ் கூட கனெக்ஷன் வச்சுக்கணு பேச சொனோ அப்டே
இப்ப நம்ம பேசனாதா எல்லாரு பேசுறாங்கல அதுனாலே ஆ அவ்ளோ புடிகல வச்சிகது இல்ல நம்ம பேசியு அவுங் பேசறாங்க ம்
சொன்னனே நீங்க பேச மாட் டீகீங்க
பேசாம விட்டே இப்ப குரூப்ல மெசேஜ் பண்ணுவாங்க அப்போ கொஞ்ச நே கொஞ்ச காமெடி பண்ணி ட்டு அவ்ளோ தா அதோட விந்துருவே
உம் ஆமா அவங்களுக்கெல்லா நெறைய ஒர்க் இருக்கு உங்கள மாதிரியே நீங்களு இன்டர்வியூ போனு
எங்க இருக்கு ஒர்க்கு சும்மாதா இருக்கே
இப்ப நீங்க இன்டர்வியூக்கு ஏதாச்சு ஜாப்க்கு நீங்க இது பண்லால்ல ரெசியும் அனுப்புனா உங்களுக்கு
ட்ரை பண்ணனும் போடணும்
இல்ல நீங்க இப்பயே போட்டாதா ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் வச்சு உங்களுக்கு வே வேலைக்கு இன் இன்டர்வியூக்கு ஆள் கே ப்பாங்க அது சொல்றே ம்
இனி தா போய் போடணு எனக் தெரிஞ்சு நீங்க பட்சிட்டு இருந்தா நீங்க ஒரு மேனேஜர் ஆயிட்டு இருப்பீங்க எல்லாமே தெரியி இத
ஏங்க இப்படியெல்லாம் சொல்றீங்க நானே படிக்கலேன்னு வேதனையில இருக்கேன் இப்படி சொல்லிய என்ன என்னவர இது பண்ணி வர்றீங்க டிகர் பண்ணி விட்றீங்க
இல்ல சொல்றேன் பச்சிருந்தா
படிச்சு இருந்தா படிச்சு இல்லைன்னான் இல்லை அவங்க அவங்களுக்கு நாலேஜ்
உங்களுக்கு நாலேச்சு உங்களுக்கு இருக்கு நீங்க படிக்கல எனக்கு இல்ல நான் படிக்கிறேன்
அதான் கேர்ள்ஸ்க்கும் பாய்ஸ்க்கும் டிஃப்ரன்ஸ்
உம் கரெக்ட் கரெக்ட் அப்படி இல்ல நீங்க வீட்டுல படிங்கன்னு சொல்லி வீட்ல படிக்க வச்சிருப்பாங்க நீங்க எங்கன்னா சுத்திருப்பீங்க
அய்யய்யோ என்ன நீங் வர
ஆஹ் அப்டில்லாம் பொய் சொல்லாதீங்க எல்லாம் சுத்தாம யாரும் இருக்க மாட்டாங்க
ஃபிரெண்ட்ஸ் கூட சுத்துறதெல்லாம் கேஷுவல் தானே கூட சுத்துறதுதான் என்ன உங்களுக்கு ஃபிரெண்ட்ஸ் கூட சுத்துனா கல்யாணம் பண்ணி வச்சுிருவாங்களா
அப்படி இல்ல இல்லன்னா நீங்க பாய் ஃப்ரெண்ட் கூட நா சுத்
அய்யய்யோயோ எனக்கு பாய்ஃப்ரெண்டு இல்லைங்க அது நான் தான் சொல்றேன்னே அதுமேரி சான்ஸ் கிடைக்கல நீங்க வேற என்ன ட்ரிகர் பண்றீங்க அதெல்லாம் யோசிக்க வைக்கிறீங்கச்சி பாய் ஃப்ரெண்டு இருந்தா நல்லா இருந்துருக்குனு யோசிக்க வக்கிறீங்க
இருந்திருந்த நல்லா இருந்து
ஜாலியா இருந்திருப்பேன் கரெக்ட்டு இன்னொன்னு விஷயம் என்ன தெரியுமா பண்றவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் ஆது ஒண்ணுமே பண்ணாதவங்களுக்கு எது எதுவுமே தெரியாதங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அந்த வயசு வரும்போதுத தெரியும் ச்சி இதெல்லாம் நம்ம இந்த எஜ்ல கல்யணம் பண்ணிட்டு வந்துட்டோம் நம்ம எஜ் வீட்ல இருக்கிறவங்கள ஜாலியால்லாம் லவ் பண்ணிட்டு செஞ்சி இருக்காங்களேன்
ஆஹ் உம் உம்
அதுவும் மோஸ்ட்லி ஹிந்துஸ்லதான் இந்து இதுலதான் வந்து நல்லா படிக்க வச்சு வேலைக்கும் அனுப்பி ஒரு டுவெண்ட்டி பைவ் ஏஜ்ல கல்யாணம் பண்ணி வைப் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஆசை ஆனா எங்கலாதுலா வந்து டுவெண்ட்டி பைவ்லா தாண்டிட்டா பொண்ணே வந்துயாரும் கேக்கமா தங்குறாத இருந்தாலும் சீக்கிரம் சீக்கிரம் பண்ணிட்ணு ஏஜ் கம்மியா இருக்கும் போதே வந்து மேரேஜ் பண்ணி குடுத்துணு நோ அப்டின் ட ஒரு இது இருக்கு உம் எல்லார்க்கோ அப்டிதா மோஸ்லி கின்ஸ்ல இருக்கிறவுங்களுக்கு நெறைய படிக்க விட மாட்டாங்க படிச்சா பொண்ணு வந்து வேணானு சொல்லிர்வாங்கன்னு பயப்பிடுவாங்க
ஏ ஏன்னா பொண்ணுக்கு எல்லா ரூல்ஸ் தெரிஞ்சிருன்னு சொல்டா
தெரிஞ்சிரோ எங்க வேல செய்ய மாட்டாங்க அதுவு காலேஜ்ல போன என்னென்னலா பண்ணுவாங்களோ ச்ச அதெல்லா யோஸ்ச்சி என்னவ் அவுங்க பையே ரொம்ப உத்தமங்கள் உத்தமாரு அப்டின்னு வந்து பொண்ண வந்து பண்ணாங்க மொதல்ல பையே எ ன்னா தெரியாது பொண்ணுக்கு மட்டோ வந்ட்டு எவ்ளோ ரூல்ஸ் கண்டிஷன்லா போட்றது பையே ஒரு வயிசுல எல்லாமே பண்ணிட்டு ஜாலியா இருந்துட்டு லாஸ்ட்டா நல்ல பொண்ணா சின்ன வயிசு பொண்ணா ஒன் னு தெரியாத மெச்சூரிட்டியே இல்லாதப் பொண்ண பாத்துக் கல்யாணம் பண்ட்டு அவுங்க லைஃப்ல செட்டில் ஆயிணு பசங்கதா மோஸ்ட்லி பண்றது பொண்ணுங்களுக்குதா டைம்மூ இருக்கத்தில ஃபேம்லி பாத்துட்டு அ
டவரு விட்டு விட்டு கேக்குது விட்டு விட்டு கேக்குது ஹலோ
ஹலோ
உங்குளுக்கு டவர் கெடைக்கல போல விட்டு விட்டு கேக்குது அ ஆ கேக்குது கேக்குது உம் உம் உங்க ஹஸ்பண்ட் இப்ப வேலைக்கு போயிருக்காரா உம் அவுரு என்ன பண்றரு
விட்டு விட்டு கேக்குது ஹலோ ஆ இப்ப கேக்குது அவுரு என்ன வேல பண்றாரு
ஜூவல்லரி சு
ஹலோ ஜூவல்லரியாம் உம்
உம்
விர்ந்தீங்னா போலால அப்டியே ரெண்டு பேரு ஒர்க் பண்ணா இன்னு மணி
சிட்டு
ஓ
நீங்க சொல்லிற்றீங்க ஈஸியா போங்கன்னு இங்க யாருங்க பர்மிஷன் வாங்றது நீங்க வேற
குடுங்க நா பேசுறே பா நல்லா வியாபார பண்ணுவாங்க நல்ல கஸ்ட்டமர்ஸ் புடிப்பாங்க அப்புற ரெண்டு பேரு சம்பார்ச் சோ இன்னு இம்ப்புரூவ்மண்ட் ஆவுலல்ல
இம்ப்ரூவ்மெண்ட் ஆவுந்தா ஆனா என்ன சொல்லுவாங்க வீட்ல இருந்து என்ன வேல செய்ய முடியுமோ செய்லா
அப்டின் சொல்றாங்களா ம்
நீங்க வேணா ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஏதாச்சு வொர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தா எனக்கு சொல்லுங்க
உனக்கு இருந்தா சொல்றே
ம்
ம் அதிகமா மோஸ்ட்டா வராது அதுக்கெலா போய் பச்சாதான படிக்கா இப்போ நல்லா ஒரு வேல செஞ்சாதா ஒர்க் ஃப்ரம் ஹோமே குடுப்பாங்க
கரெக்ட்டு இல்ல நெறைய ஆமா கரெக்ட்தா ஆனா வந்து லேடிஸ் க்கு வந்து நெறைய ஹோம் மேக்கர்ஸ்க்கு வந்து தராங்கன் சொல்றாங்க கேள்விப்பட்ட
அப்பிடியா அப்ப என்க்கு தெரிஞ்சு நீங்க போனா உங்ளுக்கு கெடச்சுரு உங்களுக்கு இருக்க டேலண்ட்டுக்கு
டேலண்ட்லா இல்லங்க நீங்க வேற ஆஸ் யூஷுவல்தா
ம் ம் ம் எனக்கு வேற இன்னு டாஸ்க்கே அசைன் ஆவுலே
நீங்க அது என்னென்ன ரி டிஃப் சூஸ் பண்ணுங் ஹலோ ஆப்ப
ட்ட
ஆ ஆ ஆ கேளுங்க மானேஜர் கிட்ட
அதா கேட்டிருக்க கேட்டிருக்க அதா என்ன சொல்ற சொல்லிக்காரு
நா வந்து ப்ரொஃபைல் டாஸ்க்க முடிச்ச அஞ்சு பேர்கிட்ட பேசணுன் சொல்லி அதுக்க நா ஃபோன் ஆஃப் மெம்பர்தா பேசிட்ருக்க அது ஒரு டுவெண்ட்டி முடிச்சிருக்க இல்ல முடில இன்னு டென் இருக்கு கங்கு தேட்டி முடிக்கணும்மாமே
நானு தேட்டி தா வந்திருக்க ஆனா தேட்டி வந்திருக்க ஆனா அதுல தேட்டி
ஆ அப்ப அது கணக்ட் ஆவணோ போல நானு ந ஏழு பேசிருக்க தேர்டி கிட்ட பேசிருக்க ஆனா எனக்கு டுவெண்ட்டி தா கணக்காயிருக்
ஓ
அக்சப்ட் பண்ணாதா அது வந்து அந்த லிஸ்ட்ல போகும் போல
இந்த ஜீரோல இந்த இந்த கால் பண்ணாம கால் எடுக்காம விட்டு விட்டாங்க ஒரு மூணு பேருக்கு
ஆ அதனால அதெல்லா கணக்குல எடுக்க மாட்டாங்க நம்ம பேசி இருக்கன்னுல டென் நிமிட்ஸ் தாச்சி அந்த கால் மட்டம் தா ஏத்துகுறாங்க ம்ம்ம் கணக்கெடுத்தாலு உங்களுக்கு வந்து அதுல வந்து ஜாயிண்ட் ஆவாது அதெல்லா அக்கௌண்ட்டுல காமிக்கோ நம்ம அமௌண்ட் செக் பண்ணுவோல்ல
ஆ
அதுல போய் பாத்தீங்கனா தெரியும் அக்செப்ட் பண்ணிருக்க கால் மட்டுதா கணக்குல எடுப்பாங்க ரிஜக்ட்டுனு இருக்கதுல்லா எடுக்க மாட்டாங்க
ஓ உம் உளுக்கு வந்திருச்சா மணிலாம்
எனக்கு இன்னைக்கு தான் வந்துச்சு அரௌண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்துச்சு ஆஹ் ஆ இன்னும் வேற ஏதும் இல்லை நீங்க அக்கௌண்ட் ஜாயின் பண்ணிட்டீங்களா க
ஜாய் இன்னும் ஜாயின் பண்ணல அது காட்டு அது காட்டவே மாட்டேன்து
அது செக் பண்ணிட்டே இருங்க அது காட்டு ட்டும்
அது காட்டுதே நானும் செக் பண்ணினேதான் இருக்கேன்
ஆஹ் எனக்கு நேத்து தான் காமிச்சுச்சு அக்கவுண்ட் ஜாயின் பண்ணலான்டு அக்கவுண்ட் ஜாயின் பண்ணி சொல்லி அக்கவுண்ட் ஜாயின் பண்ணிட்டு ஃபஸ்ட் டூ ருபீஸ் வரும்
ஆமா அது அது ஃப்ரெண்ட் ப்ரெண்டெல்லாம் பண்ணாங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எடுத்தான் ப்ரெண்டெலாம் ஹம்
உம் உம் அடுத்த வாரம் வரும் இல்லன்னா இல்ல ஒருத்தங்களுக்கு லேட்டா கூட வரும்னு சொல்றாங்க அது ஒண்ணும் ப்ராப்ளம் இ
ஆ இல்லே நாங்க இப்பதா ஜாயின் பண்ணோ ஒ டூ டேஸ் மின்னாடிதா
இன்னும் ஒரு நாள் நீங்க வெயிட் பண்ணாலே வரும்
நாளைக்கு பாக்கலாம் நாளைக்கு வந்துச்சன்னா நாளைக்கு முச்சனும் உம் உம் டைம் ஆயிடுச்சு போல நா நான் ஒரு நாளு நீங்க இருந்தா டெய்லி எவ்ளோ கால்னாலும் பேசுவேன்
ஆம்மா டைம் போறதே தெரிய மாட்டிக்குது
சரி பண்றீங்களா சரி